ஹலோ ஆ கேக்குதுங்ளா சொல்லுங் சார் சாப்ட்டீங்ளா
சாப்ட்ட மேடம்
என்ன சாப்ட்டிங்க
நானா மேடம் சிக்கன் கொழம்பு
சிக்கன் கொழம்பு ஓகேங் சார் ஓகேங் சார் சாப் நாங்ளா சார் நாங்க நார்மல் தாங் சார் நைட் டிஃபன் ஆமாங் சார் ஆமாங் சார்
என்னா மேடம் ஒர்க் பண்றீங்க நீங்க
நாங்களா சார் கம்பெனிக்கு போயிட்டுருக்கோ சார் நாங்க
என்ன கம்பெனி மேம்
அதுங்களா சார் ஏ கம்பெனி வந்து ஊதுபத்தி கம்பெனி போயிட்டுருக்கோ சார் நாங்க
ஊதுப்பத்தி கம்பெனி நா வைக்கேலங்க
சார் ஆமாங் சார் இப்போ வந்து எப்டி சொல்றதுனாக்கா எங்களுக்கு சார் நீங்க சினிமாக்கலா போயிட்டு இருக்கீங்களா மூவிஸ் பாப்பீங்களா
பாப்போ மேம் ஏ மேடம்
ங்களா இல்ல உங்களுக்கு ரொம்ப புடிச்ச மூவிஸ் பேர் சொல்லுங்களே
மூவிஸ்
எஸ்
எஸ் அந்த அளவுக்கெல்லா எதுவு மூவி பாக்க மாட்டே மேடம்
எது பார்க்க மாட்டிங்களா அப்படிங்களா சார் என்னங்க சார் ஜாப் ஒர்க் பண்றீங்க கேக்குதுங்களா கேக்குதுங்களா உங்களுக்கு
ஆ சொல்லுங்க மேடம்
அதுதாங்க சார் நீங்க என்ன ஜாப் ஒர்க் பண்றீங்கன்னு கேட்டே சார் நீங்க
ஐ டி கம்பெனில வேலை செய்ற மேடம்
சார் ஓகேங்க சார் ஆ இல்ல சொல்லுங்க சொல்லுங்க சார் கேக்குது சொல்லுங்க
ஹலோ
கேட்குதுங்க சார் பேசுங்க
சொல்லுங்க மேடம்
நாங்க வந்து நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நாங்க இது போயிட்டு வந்தோ சார் கருப்பு படத்துக் போயிட்டு வந்தோ
ஓகே ஓகே மேடம் நல்லாந்ச்சா மேடம் படொ
ஆ படொ சுப்பரா இருச்சுங்க சார் அந்த சாமி வருது இல்லங்ளா சூர்யா சா சூர்யா வந்து இந்த எப்டி சொல்ற கருப்பு சாமி வேடத்துல வராங்க பாத்தீங்ளா
நா ஒன்னு பாக்கல மேடம் படொ
ஓ அப்டிங்களா நாங்க நாங்க பாத்துட்டு சார் நா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோ சார் நா போய் படொ பாத்துட்டு வந்தோ நல் நல்லா இருக் க்குங்க சார் அந்த படொ வந்து சூப்பரா இருக்குங்க சார் அந்த சாமி அந்த சாங்ஸ் போல அந்த மியூசிக் வேற லெவல் சார் எப்டி சொல்றதுனா சாமி வராதவங் கூட அந்த மியூசிக்க கேட்டா அந்த அளவுக்கு அப்டியே ஒடம்பு சிலுக்கு அந்த அளவுக்கு மியூசிக் குடுத்ருக்காங்க சார் சூப்பரா இருக்குப் படொ
ஓ கண்டிப்பா
பாக்கணு மேடொ நானு
போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க சார் ஆனா நாங்க போய் பா நாங்க ஃபேமிலியோட போய் பாத்துட்டு வந்தோ சார்
ஓகே ஒகே மேடம்
இப்போ வந்து இதுக்கு போயிட்டு வர்லான் இருக்கோங்க சார் இப்போ லீவு இன்னு லீவு கெடைக்லிங்க சார் எங்க கம்பெனில லீவ் கெடைச்னாக்கா அப்டியே ஜலகாம்பரோ ஃபால்ஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்பறோ ஜலகாம்பரேர் ஃபால்ஸ் போயிட்டு ஜாலியா குளிச்சிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலானு இருக்கேங்க சார் பேமிலி ஃப்ரண்ட்ஸ் ஃப்ரண்ட்ஸ்களோட ஃபஸ்ட்டு போணுனு இருக்குறோ போயிட்டு கோயிலல்லா சுத்தி பாத்துட்டு அங்க இருக்குற ஆ பார்க்ஸ் எல்லா சுத்தி பாத்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி ட்டு வரணுனு இருக்குங் சார் அத அந்த நேரத்துல கொழந்தைங்களுக்கு லீவ் கெடைச்சினா இன்னு நல்லாருக்குங் சார் ம் எங்களுக்கு கொழந்தைங்க அப்டி எல்லா கூட்டிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு
ஓகே ஓகே மேடம் ஜாலியா போயிட்டு வாங்க
கண்டிப்பாங் சாரி நல்லாருக் அதெல்லா என்ஜாய் பண்றது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட நம்ளுக்கு வேற என்னங்க சார் நம்மளுக்கு சொல்லுங்க எங்க ஃபேமிலி நாங்க கொழந்தைங்க ஹஸ்பண்டு எல்லா போயிட்டு வர்லான் இருக்கோங்க சார் நாங்க போய்ட்டு
சந்தோசமா
ஓகே ஆ அதே மாரி எங்க ஊரு சைடு பாத்தீங்னா நாங்க இப்போ நேத்
இப்ப எங்களுக்கு பாத்தீங்கனா ஸ் சாட்டர்டே சண்டே லீவ் தா மேடம் ரெண் நாளு
உங்களுக்குதா ஓகே சார் நீங்க எங்க போயிட்டு வரீங்க
வீ வீக்லி ஃபை டேஸ் தா மேடம் ஓக்கே
ஒர்கிங் ஃபை டேஸ்ங்லா ஓகேங் சார் ஓகே சார்
சாட்டர்டே சண்டே ஆனா எங்க வீட்டு பக்கத்துலயே இது இருக்குது மேடம் பார்க்கு இயற்கை பூங்கா
அம்
ம் அங்கயே சுத்தி பாத்தே நா அங்க மட்டுந்தா மேடம் வேற எங்கயு வெளியல்லா இல்ல மேடம்
ஓகேங் சார் ஓகேங் சார் டூ டேஸ்லே போயிட்டு வருவீங்களா சார் இல்ல ஒன் டே மட்டு போயிட்டு வருவீங்களா
டூ டேஸு மைண்ட் செட் எப்டிக்குதோ மேடம் விட்லேருக்கனா வீட்லேந்துக்குவோ இப்ப அதனால சும்மா எதா அப்டியே போயிட்டு
ஓகேங் சார் நேத்து சண்டே ஸ்பெஷல் என்னங்க சார் செஞ்சிங்க நேத்து நாங்க வந்து சிக்கன் செஞ்சோ சிக்க சிக்கன் எடுத்து சிக்கன் எடு கிரேவி செஞ்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து தோசன்னா ரொம்ப புடிக்கு ஹஸ்பண்டுக்கு தோசன்னா புடிக்கு அவரு எப்பவுமே அவரு தோசதா விரும்பி சாப்டுவாரு கேட்பாரு தோச சுட்டு குடுக்றியா அப்டின்னு சொல்ட்டு கேட்பாரு என்கிட்ட அதனால நேத்து சிக்கன் கிரேவி செஞ்சுகிட்டு தோச அவுங்களுக்கு செஞ்சே ஆமாங் சார் ஆமாங் சார் நேத்து ஏன்னா சண்டே ஸ்பெஷல் இல்லைங்களா ஆ அதனாலதாங் சார் அப்டியே இது பண்ணிட்டு அது அதுக்கப்றமா வந்து ஆ மத்யோ ம் மட்டன் கொழம்பு செஞ்சோ சார் காலேஜ் சிக்கன் எடுத்து செய்ய சொன்னாங்க டிஃபனுக்கு
சிக்கன் மத்யோ மட்டனா மேடம்
ஆமாங்க சார் மதியானோ மட்டு
புரிஞ்சுதா இல்ல எப்டி மேடம் இது
உன்மதாங்க சார் இதுல போய் என்னங்க சார் விளையாட போறோ நாங்க சாப்பற பொ
ன்டிங்கலே மேடம் ரெண்டு வேலயு காயா அப்ப நைட்டு மேடம்
நைட்டு வந்து சாம்பார் தா சார் செஞ்சே ஏன்னா காலையிலு நான்வெஜ்ஜு மத்தியமு நான்வெஜ்ஜு நைட்லயு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க சார் குழந்தைங்க அவங்களுக்கு ஜீன்ராகத்துல அதனால உங்களு க்க காரச்சட்னி செஞ்சு குடுக்க சொல்லி கேட்டாங்க செஞ்சு குடுத்துட்டு அதுக்கு திரும்ப சாப்ட்டு படுத்துட்டோங்க சார் மூணு வேலயு நான்வெஜ்ன்னா சாப்பிட முடியாதுங் சார் எங்க வீட்ல வந்து ஏன்னா வாரத்துல வாரோ ஃபுல்லா ரெண்டு பேருமே ஒர்க் பண்றோங்களா அவரு எங்க ஹஸ்பண்ட ஒர்க் பண்றாரு நாங்களு ஒர்க் பண்றங்களா அதனால வீக்லி ஒன்ஸ் சண்டே மட்டு இது பண்ணுவோங் சார் இந்த வாரோ நான்வெஜ் சாப்ட்டா அடுத்த வாரோ வந்து நாங்க இதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வரலானு இருக்கோ சார் ஹஸ்பண்ட கூட்டிட்டு போயிட்டு வரனுன்னு சொல்லிருக்காரு போயிட் பாக்கலாங் சார் போலான்னு இருக்கோ போயிட்டு ஜாலிய என்ஜாய் பண்ணிட்டு வர்லா
ஆ ஆ
அப்டின்னு இருக்குங்க சார் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கால்ல எந்திரிச்சதும் ஃபர்ஸ்ட் கு குளிச்சுட்டு ரெடியாய் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்பறமா ஷாப்பிங் எங்கவாது போலா அப்டின்னு இருக்கோங்க சார் நாங்க அன்னைக்கு ஒன் டே ஜாலியா என்ஜாய் பண்ணும்னு முடிவு பண்டுருகுரோ சார் ஷாப்பிங் போனு குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அவங்க கூட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட ஜாலியா விளையாடினோ ஹஸ்பண்ட் கூட இருக்கனு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு இருக்கோம்ங்க சார் நாங்க ஒன் டேஸ் மட்டு ஏன்ன மறுபடி திங்கக் கெழம பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸ் ஸ்ட்டாட் ஆயிடுதுங்களா அந்த டைம்ல நம்ம எங்கயு வெளியே போக முடியாதுங்க சார் லீவ் வேனாவ் லீவ் இருக்கு ஹாலிடே என்னைக்குன்னா அன்னைக்கு மட்டு பேய்டு வந்துரு சார்
ஓஹோ ஓகே ஓகே மேடம்
ஆமாங் சார் நீங்கலா அந்த மாரி போவீங்களா சார்
நா எங்க மேடம் இப்ப எங்கனா வெளிய போவோ மேடம் அவ்ளோதா
அப்டிங்களா ஃபேமிலிகளோட போவீங்களா இல்ல தனியா ம் ஃபிரெண்டுங்களோட போவீங்களா இல்ல தனியா நீங்க போயிட்டு வருவிங்களா சார்
ஃபிரண்டுங்களோட போவோம் மேடம்
ஃப்ரெண்டுங்களோட போயிட்டு வருவீங்களா கண்டிப்பாங்க சார் ஆனா ஃப்ரெண்டுங்களோட இருக்கிறது ரொம்போ எப்டி சொல்றதுன்னா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டா இருக்கு சார் ரெண்ட்ஸ் கூட இருந்தீங்கன்னா
கண்டிப்பா மேடம் உண்ம தா மேடம் அது
ஜாலியா என்ஜாய் பண்ணலா பிரண்டுங்களோட நல்லா ச ச சாப்பல்லா சாப்பிடற பொறருலா இருக்கு இருந்தாலு நல்லா ஃப்ரெண்டுங்களோட இருந்தா அந்த லைஃபே வந்து ரொம்ப ஜாலியா இருக்கு நமக்கு வந்து நல்லா இருக்கு சார் அந்த லைஃப் எல்லா வந்து
எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பேர் மேடம் ஐ டி கம்பெனில ஒன்னா ஒன்னா ஒர்க் பண்றோ
ம் ம்
ம் நாங்க பத்து பேர் எப்பயுமே ஒன்னாஅவா வெளிய போவோ ஒன்னா தா வருவோ மேடம்
ஓகேங்க சார் சாப்பாடுல்லா நீங்களே செஞ்சு சாப்படுவீங்களா இல்ல ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிடுவீங்களா சார்
ஹோட்டல்ல தா மேடம்
ஓட்டலுதானுங்களா சார் அப்டி ஓட்டல்ல சாப்பிடுறது இருந்தா உங்களுக்கு எது பிரச்சனை இல்லிங்களா ஓகேங்க தான உங்களுக்கு
வேல இல்ல மேடம் அதெல்லா இப்போதைக்கி
இல்லைங்க சார் இப்ப வந்து வீட்டுல
ஃபியூச்சர்ல ஃபியூச்சர்ல எதாது ப பிரச்சன வரு மேடம் கண்டிப்பா இப்போதைக்கி எது இல்ல மேடம் கடவுளா பண்ணியது
ஆ ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஏனா இப்ப வந்து பத்து பேருமே வந்து ஓட்டல்ல சாப்பிட மாட்டாங்க சார் ஒரு சிலர் வந்து இல்ல நாங்களே சமைச்சு சாப்பிட்டுக்குறோ அப்டினு சொல்லுவாங்கள சார் அதனால நா கேக்குறே சார் வேற ஒன்று இல்ல
இல்ல மேடம் பத்து பேரு ஏன் கூடவே இருந்தாலு எல்லா ஒரே மாரி தா மேடம்
ஆ ஓகேங்க ஆ ஓகேங்க சார் ஓகே இப்டி மூணு வேலயுமே ஓட்டல்ல சாப்டுவீங்களா இல்ல ஒன் டே கேண்டீனா இல்ல
இல்ல மேடம் ஆன்லைன் ஆர்டர் தா மேடம் எல்லாமே
ஓ ஆன்லைன் சார் அப்டினா நீங்க சேலரி எவ்ளோ வாங்குவீங்க சேலரி கம்மியாத்தா இருக்கு இப்டி லைஃப்ல கொஞ்சமாது கொஞ்சோ சேவிங்ஸ் பண்ணி வைங்க சார் ஹோட்டல் ஹோட்டல் ஓட்டலேயே சாப்ட்டு இருக்காதீங்க
இட்லி ஜாம்பார்ல எப்டி மேடம் சேல்ரி கம்மின்றீங்க
அப் சேலரி கம்மினு சொல்லலங்க சார் நா வந்து சேல்ரி இருக்கு பட் வந்து சேவிங்ஸ் ஃபியூச்சர்ல சேவிங்ஸ் கியூன்னு சொல்றேங் சார் நாங்க வந்து சாப்பிடுங்க வயிர் அதெல்லா நா எது குறை சொல்லல பட் சேவிங்
அதுக்கு முடியு
அது எனக்கு புரியுதுங்க சார்
சாப்ட்டாதான மேடம் நாளைக்கி ஒரு இது எடுக்க முடியு சொல்லுங்க பாக்கலா
கண்டிப்பா கண்டிப்பாங் சார் நெரந்தர இல்லாத வாழ்க்கை தா சார் அதுவே எனக்கு தெரியு பட் நா என்ன சொல்ல வரேனா சேவிங்ஸ் முக்கியோனு சொல்றேங் சார் நானு
கண்டிப்பா மேடம் மந்த்லி ஒஸ் செவண்ட்டி லேக் மேடம்
அதெல்லா ஓகேங் சார் ஓகேங் சார் அதெல்லா அவுங்களே பண்ணிக்க கூடாது ஓகேங் சார் நல்லா லைஃப்ப என்ஜாய் பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க ஒடம்ப பத்திரமா பாத்துக் ங்க ஓகேங்களா சார்
ஆ வைக்கிறேன் மேடமு
கேக்குதுங்களா ஆ ஓகேங் ம் ஆ கேக்குதுங்க கேக்குதுங்க சார் அதனாலதாங் சார் கேட்டே கேக்குதுங்களா அப்டின்ட்டு நாங்க சேல்ரி வாங்கி வீட்டு ஃபேமிலிய பாத்துட்டு கொஞ்சமா சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோ சார் நாங்க கொழந்தைங்க பேர்ல ஆ போஸ்ட் ஆஃபிஸ்க்கு ஓபன் பண்ணி கொழந்தைங்களுக்கு அத சேவிங்ஸ் போட்டுட்டு இருக்கே சார் நானு
கண்டிப்பா மேடம் சேவிங்ஸ் வேணு
கண்டிப்பாங் சார் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நமக்கு சேவிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு பட் எதாது ஒரு எமெர்ஜென்சி அப்டினா நம்மளுடைய சேவிங்ஸ் நமக்கு இதா இருக்கு இல்லைங் சார் அதனாலதாங் சார் வேற ஒன்னு இல்லைங்க சார் பசங்க இப்ப படிச்சுட்டு இருக்காங்க அவுங்களுக்கு எதிரி எதாது ஒன்னுனா ஒரு எமெர்ஜென்சினா அதுக்கு வேணு இல்லைங் சார்
பியூச்சர்ல பியூச்சர்ல அவுங்க லைஃப்க்கு கண்டிப்பா தேவைப்படு மேடம் ஒரு யூஸ் ஃபுல்லா இருக்கு உ
ஓகேங்க் சார் ஓகேங்க் சார் ஓகேங்க சார் கொஞ்சோ ஒர்க் இருக்கு நா அப்றொமா கால் பண்ணுறே சார் ஓகேங்களா சார் உங்ககிட்ட பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்
ஓகே மேடம் ஓகே மேடம் தேங்க்யூ மேடம்
ஓகேங்க் சார் ஓகேங்க் சார்